ஹலோ
ஹலோ மேம் ஆ மேம் சொல்லுங்க
ஹலோ ஆ சிஸ்டர் கேக்குதா
கேக்குதுங் சிஸ்டர் கேக்குது
சிஸ்டர் கேக்குதா
கேக்குதுங்க மேம் கேக்குது உங்களுக்கு நல்லாருக்கே மேம் நீங்க எப்டி இருக்கிங்க
நாங்க நல்லா இருக்கோ சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சுங்க
என்ன சாப்பாடு மத்தியான லஞச் என்ன பண்ணீங்க
லன்ச்சு வந்து சாப்பாடு அவரக்காய் எக்கு ரசம்
ஓ கீரை ரசமா
இல்ல இது அவரக்கா
ஓ அவரக்கா ரசம்
ரசம்
ஓ செர் நாங்க வந்து காலைல என்ன ஆ காலைல வந்து வெஜிடபிள் குருமா வெச்சி பூரி செஞ்சே ஆ மா அதயே தம்பிக்கு மத்தியான லன்ச் குடுத்து விட்டேன் தம்பி யூ கே ஹச் படிக்கிறா அவன் பூரிதா கேட்டா இல்லன்னா அவனுக்கு சாதம் தா வைப்பே இன்னைக்கு ரொம்ப நாள் கழி ச்சி அவனுக்கு பூரி லஞ்சு குடுத்து விட்டே ம அப்டிலா இல்ல சிஸ்டர் நா உங்களுக்கு சொல்றே மத்தியானம் வந்து து ஆ சாதம் வெச்சி யாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வெச்சுட்டேன் சிப்ஸ்ஸு மாதிரி
ஓகே செர் செர்
ஆமா அப்புற ஈவி்னிங் வந்து என்ன பண்ணே அப்டின்னா தம்பிய போய் காலையில வந்து அவனுக்கு நைன் ஓ கிளாக் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அவ வ ந்து காலையில ஸ்கூல்ல போய் பிக்கப் பண்ணிட்டு ஈவினிங் கொண்டு போய் விடுறது வந்து யாருனா எ ஹஸ்பண்ட் போய் விட்டுருவாங்க ஈவினிங் வந்து அவுங்களால கூப்பிட வர முடியாது அதனாலா டெய்லி வந்து நா தா போய் கூப்ட்டு வருவே ஸ்கூல்ல வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ஒரு பத்து நிமிஷம் வாக் கபுல் டிஸ்டன்ஸ் அ டெயிலி நாளு மணிக் கொண்டு போய் இப்ப தா ஸ்கூல்ல இருந்து கூப்ட்டு வந்தே கூட்டு வந்து ஈவினிங் வந்து இந்த இது நொங்கு எ ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால அந்த நொங்குல உள்ள தோல் எல்லா எடுத்துட்டு அவனுக்கு குடுத்தே இப்ப தா சாப்பிட்டு அவன் படுத்துருக்கிறா ரெண்டாவது ரெண்டாவது ஒரு பாப்பா இருக்கா ஒன்னேகால் வயசாகுது பாப்பாவ இவ்ள நேர தொட்லாட்டிகிட்டே இருந்தே தூங்க தூக்கத்துக்கு அழுதா தொட்லாட்னே இப்போ ஒரு ஹாஃப் நவர் தொட்டிலாட்னே தூங்கவே இல்ல இப்ப எந்திச்சி தண்ணிய பாத்திரத்துல ஊத்தி விளையாண்டுட்டு இருக்கா
ஆ செர் செர்
ஆமா
எதோ சத்தோ கேக்குது
ஆ சவுண்டு கேக்குதா அதா அவதா எதாவது சேட்ட சில்மிசம் பண்ணிகிட்டே இருப்பாக மேடம் வந்து
ஆ
ஆமா அப்றோ சிஸ்டர் நைட் என்ன பண்
நாங்க காலையில தோசை தா போட்டே மதியோ அந்த சமையல் செஞ்சுட்டே நைட்டுக்கு இனுமே அ சேமியாதா செய்யணு
ஓகே ஓகே ஈஸியான வேல முடிஞ்சுதுல்ல
ஆமா செவன் தேட்டிக்குல்லா நாங்க சாப்ட்ருவோ எப்
நாங்களு அப்புடிதா செ அதாவது செவன் தேர்ட்டி கெடையாது கரெக்டா நாங்க எட்டு மணிக் குள்ள சாப்ட்ருவோ எ ஹஸ்பண்ட் அப்டி ஒரு எட்டு மணிக்கு க்கு மேல நெஜமாவே கொஞ்ச லேட் டாயிடுச்சுனா சாப்டவே மாட்டாரு ஒரு பழத்த சாப்ட்டு ஒரு க்ளாஸ் பால குடிச்சுட்டு தூங்கிருவாரு
ம் ம் நாங்ளு இப்டிதா செவன் டூ எய்ட்டு நல்ல ஒரு ஹேபிட் அது ஆக்சுவலா நாங்களு அதேதா
கரெக்ட் தா சிஸ்டர் இப்ப இங்க யோசுச்சு பாருங்க நம்ம ரெண்டு பசங்கள வச்சுருக்கோ என்ன இந்த அதுவு நம்ம பாப் ப்பா ஆ பாப்பா வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இவள வச்சுக்கிட்டு நம்ம கரெக் டைமுக்கு செய்றதா கஷ்டோ டெய்லி அதா டெய்லியு மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக் நா டெய்லி பண்ணிருவே என்னைக்காவது ஒரு நாள் என்னால் பண்ண முடியாது அன்னைக்கு அ வர் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க ஒவ்வொரு நேரோ ஆனா வந்து அவுங்க டைம் வந்து கீப்பப் பண்ணுவா பண்ற ஆளு அந்த பேரு வந்து
ம் ம்
அதுனால அவர் அந்த டைம் தாண்டிடுச்சுமா வேண்டா நா ஒரு பழத்த சாப்ட்டுக்கிறே ஒரு க்ளாஸ் பால் மட்டு ஆத்து குடு அப்டின் சொல்லிட்டு அத மட்டு குடிச்சுட்டு இருந்து குடுவாங்க அவுங்க வாட்டுக்கு
எங்க வீட்டுலயு அப்புடிதான எப்புடியு ஒரு நா பஸ்ட் லஞ்சுக்கு நானே சிக்ஸ் ஓக் களாக்கே ப்ரப் பண்ணா ஆரம்பிச்சுருவே எதாச்சு ஏதோன்னா அத நானு சிக்ஸ் ஓ க்ளாக்கே அரைச்செல்லா ரெடி பண்ணிருவே கரெக்டா அந்த ஏழுரைக்கு போய் ஒரு தோசையை விட்டு குடுத்துருவே எப்ப ஃப்ரீ டைம் கெடைக்குதோ அந்த டைம்ம வந்து சட்னி குருமா எல்லாத்துக்கு இருக்கு ஆமா
மீல்ஸ் சாப்புடிவீங்களா உப்புமாவுக்கு
இல்ல இல்ல இது சேமியா சேமியா ஓகே சேமியாவுக்கு வந்து தா எது வேணா அவ இவர்ரு வந்து அதிகமா ஊருக்கு தொட்டு சாப்புடுவாரு
ஓ செரி செரி செரி ஆமா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு
ஆ தேன் ஊத்தி சாப்புடுவாங்க
ஆ சேரி செரி
நெய் போட்டுதா சாப்புடுவே ஒரு வாரத்துக்கு அவருக்கு இல்ல நா வந்து இந்த செவன் தேர்ட்டிக்குன்னா சிக்ஸ் ஓ க்ளாக்கே ரெடி பண்ணிருவே
ஓ
எக்ஸ்ட்ரா இருக்குறதாவது ரெடி பண்ணிட்டா அந்த செவன் தேர்டிக்கி அப்டியே போய் தோசைய ஊத்திட்டா சட்னில்லா முன்னாடியே ரெடி பண்ணிடுவோல்ல அதுனால ஃப்ரீ டைம்ல அத ரெடி பண்ணிட்டம்னா ஈஸியா ஆயிரு அந்த மாதிரிதா
நீங்க வந்து இப்போ உப்புமா செஞ்சீங்கன்னா சார் சாப்புட்றாங்க போல இங்க இவுக அப்பால்லா ஆ ஹா உப்மாவா ஐய்யய்யோ அப்டின்ட்டு ஓடிடுவாரு டெய்லி வந்து எனக் ஒரு வேல அதாவது என்ன சமைக்கலா அப்படிங்கறது ஒரு
ஒப்பெரிய பயங்கர போராட்டொ அது காலைல எந்திரிச்சு நைட்டே யோசிச்சுட்டு இருக்கணு காலைல என்ன செய்யலா
வந்து யோசிச்சுட்டுதா தூங்குறோ காலைல எந்திரிச்சி என்ன பண்ணலா அப்டினு யோசனையா இருக்கு என்ன செய்ய இன்னைக்கி அதாவது எங்க வீட்ல எப்டினா கிச்சன் அ அதாவது நம்ம பெட்ரூம்லர்ந்து பாத் தோனா கிச்சனோட சிங்க் தா தெரியு நைட்டு தூங்கும்போது நா யார கடைசில பாக்கனா அந்த சிங்க பாத்துட்டுதா தூங்குற காலைல எந்திக்கும் போது மொதல்ல முழிக் கிறது அத பாத்துட்டுதா நா முழிக்கிற அட கடவுளே நம்மளோட வாழ்க்க வந்து நம்ம வீட்ல இவ்ள கஸ் ஷ்டப்பட்டு அவ்வளோ படிக்க வெச்சாங்கள ஒரு வேலைக் கூட நம்மளால போ முடியலயே ஆ வாழ்க்க ஃபுல்லா இந்த கிச் மிச்சிருந்த நாலு சொவத்திலே நம்ம வாழ்க்க முடிஞ்சிடுமோ அப்பில்லா நா ரொம்ப யோசிச்சிருக்கே ஏமா இந்த ஒரு எ வீட்டுக்காருக்கு மூணு வேளயும் சூடா செஞ்சு குடுக்கணு இப்ப மத்தியானொ வச்ச கொழம்பு மி ச்சர்ந்த கூட நைட்டு சாப்ட மாட்டாரு அப்டிபட்ட ஆளுங்க ன்றதுனால நம்ம என்ன பண்றோனா ஒவ்வொரு டைமுக்கு நம்ம ஒன்ஒன்னு பாத்து பாத்து பண்றமா இப்போ மத்தி நா காலைல இந்த குருமா வச்சாச்சி மத்தியானொ இந்த சாம்பார் வச்சுருக்க இப்ப சாம்பார் வந்து மிச்சொ இருக்கு இப்ப நைட்டுக்கு வந்து மாவுருக்கு ஒரு ரெண்டு தோச ஊத் தர அந்த சட்னி சாம்பார் வச்சனா ஒரு தேங்கா சட்னினாலு அரைச்சி தரே அந்த சாம்பார் சட்னி வச்சு சாப் பில்லாம்ல சாப்பிட மாட்டாங்க அவங்களுக் தேங்கா சட் னியு பிடிக்காது நா மறுபடியு அதுக்கு எதாவது ஒன்னு பண்ணணு டெய்லி தோச ஊத்தி குடுத்தாலு அதுவு பிடிக்காது இதுக்கு பாதியே டெய்லி எ பிள்ளைங்களுக்குனாலு என்னத்தயாவது ஊட்டிடுவ ஆ எ ஹஸ்பண்டுக்கு தா ஒன்னொன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்ப இவ்ங்களுக்கு இன்னிக்கு என்ன செய்யலா ஹெல்த்தியாகவு இருக்கணும்பாரே இவருக்கு என்ன பண்லா என்ன பண்லான் யோசிப்ப அதனாலதா அவரு பூரியே வந்து ரொம்ப ரேர் எங்க வீட்ல வந்து நாங்க பூரி ஆயில் ஐட்டமொ அவ்ளவா சேத்துக்கிட மாட்டோ ஆ இன்னோன்னு ஹெல்த்தியா தா சாபட்ணுமாங்கல இந்த உப்மா உப்மாலா எங்கியாவது ரொம்ப போய்ட்டு வாரோ டிராவல் பொய்ட்டு வாரோ முடியாத சிச்சுவேஷன்னா உப்மா எனக்கு உப் உப்மா புடிக்கு நெறைய பேருக்கு உப்மா பிடி க்காதுஞ்சொல்லுவாங்களே எனக்கு வந்து ரவ உப்மா ரவ உப்மா ரொம்ப பிடிக்கு சேமியால பிடிக் க்காது எனக்கு ரவா அந்த ரவா வந்து இந்த உருண்ட பிடி இந்த இப்டி உருண்ட பிடிச்சு சின்ன பிள்ள மாரிதா உருண்ட பிடிச் ச்சி அந்த அப்டியே வச்சு சாப்புறது எனக்கு இப்ப யோசிச்சா கூட எனக்கு அது ரொம்ப பிடிக்கு எங்க நம்ம அம்மா வீட்ல தாங்க ஃப்ரீயா இருந்தோ அங்க வந்து ந்து நா நெஜமா சொல்லனுனா டீ குடிச்ச கிளாஸ கூட எடுத்து வெச்சது கெடயாது இங்க அப்டியே இங்க யா வீட்ல அப் அப்டி எ வீட்டுக்காரு என்னைய மாரியே வன்ட்டாரு அவர் டீ குடிச்ச கிளாஸ கூட அவர் எடுத்து வெக்க மாட்டேங்காரு அதாது நம்ம பண்ணது நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலே வருன் சொல்வாங்க தெரிமா அதுதா இப்ப நடந்துட்டுருக்கு
ஆமா எல்லார் வீட்லயு இது ஒரு பிரச்சனதா என்னா பண்ண எல்லா கடந்து போயிட்டே இருக்க ஒவ்வொரு நாளு
ஆஃபன் ஆனா எவ்ளதா நம்ம பாத்து பாத்து சமச்சாலு கொற கண்டுபிடிக்காம இருக்கவே மாட் ட்டாங்க கா நா வச்சதிலே அவுங்க ஒன்னுமே சொல்லாம சாப்புறதுனா மீன் கொழம்பு மட்டுந்தா நல்லாருக் குன் சொல்லி சாப்டுவாங்க மத்தபடி எந் எவ் எத்தன வகையான புளி கொழம்பு வைச்சாலு செரி எந்த குருமா என்ன கிரேவி என்ன இது பண்ணாலு செரி வெரைட்டி ரைஸ் வெச்சாலு செரி ஆஹ எல்லாத்தையு கொற சொ அ வெரைட்டி ரைஸ மட்டு கொற சொல்ல மாட்டாரு தம் தம் தம்பிக்கி காலைல ஒரு நாளு கேரட் சாதொ குடுத்து உடுவே ஒரு நாளு பீட்ரூட் சாதோ குடுத்து உடுவே ஒரு நாளு கீர ரைஸு குடுத்து உடுவே ஒரு நாளு அந்த இது கருவப்பலசாதோ அந்த மாரி குடுத்து விடுவோல்ல அது வந்து நா காலைல செய்யும்போது இவுங்க அப்பாவுக்கூ சேத்து செஞ்சிடுவே அவனுக்கு பேக் பண்ணிட்டு மிச்ச இருக்கிறத வந்து இவுங்க அப்பாவு நானு ஷேர் பண்ணி சாப்டுவோ அத மட் மட்டுமே அவுங்க ஒன்னுமே சொல்ல மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதுல ஓகே தா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுகிடுவாங்க அவுங்ககிட்ட இருக்குற ஒரே ஒரு மைனஸ் வந்து என்னன்னா அவுங்களுக்கு மூணு வேலயு நா வந்து சூடா செஞ்சு குடுக் குணும்பாங்க அது ஒண்ணுதா மைனஸ்
ம்
மத்தபடி வேற ஒன்னு இன்னொன்னு ஹெல்த்தியா சாப்புன்னு அந்த டைமுக்கு கரெக்டா சாப்புணு இந்த ஒன்னு இது டைம் வந்து கீப்பப் பண்ணுவாரு
ம்
ஆமா இன்னைக்கி நைட்டு நெஜமாவே வந்து என்ன பண்ணனே தெரியாம தா நா ஒக்காந்துருக்கே மணியு மணி ஆயிரிச்சி இன்னு ஒன்ற மண் நேரத்ல நம்ம வந்து டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணு என்ன பண்ணலான் யோஸ்ச்சிட்டே ஒக்காந்துருக்கே
ஏ சப்பாத்தியெல்லா போட்றது வந்து கொஞ்சோ டைம் எடுக்கூ
சப்பாத் அது வந்து எனக்கு இப்ப சப்பாத்தி போட்றதுன்னா பெரிய விஷயமே இல்ல நெஜமாவே நா வந்து வேகமா மாவு பெசஞ்சிருவ வேகமா தேச்சிருவே சப்பாத்தியுமே வேகமா போட்டு எடுத்துடுவே அது எனக்கு பெரிய விஷய இப்ப வந்து இப்ப சைடிஸ் வைக்கிறோல அது வந்து நம்ம வெரைட்டியா பண்ணுல்ல நா ஒரு நாள் என்ன பண்ணுவே ஒரு நாள் பன்னீர் எடுத்துக்குவே பன்னீர் பட்ட பச்ச பட்டாணி போட்டு செய்வே ஒரு நாள் வெஜிடபிள் குருமா வெஜிடபிள் குருமானா வெஜிடபிள்ஸ் ஸ்பெல்லா போட்டுனா அ அது ரொம்ப ரேரு தா வெறு பட்டாணி உருளைக்கழங்கு போட்டு ஒரு நாள் வைப்பே கொட மொளகா போட்டு ஒரு நாள் வைப்பே வேற காளான் ஒரு நாள் வப்பே என்ன சொல்லுவாரு எல்லா நீ எல்லா காயு வாங்கறமா ஆனா எல்லாமே ஒரே மாரியே ப்ர்ப்பேர் பண்ணறமா கொஞ்ச டிஃப்ரண்டா பண்ணு டிஃப்ரெண்டா பண்ணு அப்டிம்பாரு டிஃப்ரெண்டா எப்டிங்கே பண்ண அப்டின்னா செஃப் தாமு மாரி பண்ணுமா அப்டி ம்பாரு அப்போ நீங்க தாமுவ தாங்க கல்யாணோ முடிக்கனு ஆமா இல்ல அப்படி சொல்லமாட்ட நானு அப்ப நீங்க தாமுவ தாங்க கல்யாணோ முடிச்சிருக்கணு அப்டின்
ஓ
எல்லாருமே அவுங்க அவுங்க ஒரு செஃப்ப வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டு அவுங்கள மாரி நம்ப இரு
அது இந்த ஒரு ஒரு டிவி அதாவ்து ட்ராவல் எக்ஸ்ப்ரெஸ்ல வந்து அவரோட அ டெய்லி மத்தியானொ ஒன் டு டூ ஓ க்ளாக் வந்து அவரோட ப்ரோகிராம் ஒன்னு போட்றாங்க டெய்லி அவர் அந்த மதியான சாப்ட வரம் போது அவரோட ப்ரோக்ராம் பாப்பாங்க அவரு அவரோ டெய்லி வெரைட்டி வெரைட்டியா பண்ணதா செய்றாரு அதுக்குன்னு அவர மாரியே நம்ம பண்ண முடியுமா ஒவ்வோர்த்தவங்குளுக்கோ ஒரு கை ருசி இருக்கோ அவருமே எல்லாத் துலயுமே வெல்லுனு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு சில மைனஸ்கள் இருக்க தான செய்யு சாப்பாடு எல்லாதுமே அவர் கரெக்ட் டா பண்ணிருவாருன்னு சொல்ல முடியுமா நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்தாதானே தெரியு என்ன
கண்டிப்பா
என்ன அதே மாரி நம்மளு வந்து நம் நம்ம சாப்பாட வந்து நம்ம வீட்டுக்காரு தா கொற சொல்வாரு வேற யாராது வீட்ல ஃப்ரெண்ட்ஸிட்ட குடுத்தோம்னா நல்லா இருக்குன்னு சொல்வாங்க அதே மாதிரி ஒவ்வோர்த்தவங்களு கோ ஒரு கை ருசி அவருக்கு வந்து அச்சா சாமு மாரி டிஃப்ரெண்டா பண்ணணோ அவரு அவ்ளோ வெரைட்டினா அவ்ளோ பொருள் வாங்கி வெச்சுருக்காரு எல்லா பொருள் என்னென்னமோ செஃ இருக்கறாங்க இங்கயு அங்கியுமே நம்ம அதெல்லா சேக்க முடியுமா
அவ்ள அவங்க எல்லாத்தையு ரெடி பண்ணி வெச்சுட்டு தான வராங்க நம்ப எல்லாத்தையு இது பண்ண முடியாது நம்மகிட்ட என்ன இருக்குதோ அத மட்டு டக்கு டக்குன்னு போட் டு செஞ்சு மொதல்ல அவங்கள பேக் பண்ணதா பாப்போ
ஆமா னாது மூணு வேலையு முடிஞ்சிருச்சி நைட்டு வந்து தூங்கலானா அந்த பாப்போ பொடிசு தூங்கவோ தூங் காது நைட்டெல்லா விடிய விடிய தொட்லாட்டிட்டேதா இருக்கே நைட்டானா தொட்லாட்டுற பகலானா கிச்சன்ல கெடக்குற நெஜமாவே என்னடா வாழ்க்கன்ருக்கு என்ஜா நா ஜாலியாதா இருக் கு அதா ஜாலியா தா இருக்கு ஒரு பக்கோ வந்து இன்னோரு பக்கோ எப்படா இந்த அதாவது இந்த டைம் மட்டு எப்போ கடந்து போகோ பாப்பா வந்து கொஞ்சோ எப்போ வளருவா மத்த பிள்ளைங்க மாதிரி அப்டி அந்த மாதிரி இருக்கு ஆமா ஸ்கூலுக்கு போனாலுமே நம்ம வந்து கொஞ்சோ ஃப்ரீ ஆக முடியாது ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து அப்பயு சின்ன பிள்ளைங்களா தா இருக்குமா அப்பயு அந்த சண்ட எல்லாமே வரதா ஒரு தேர்டு ஃபோர்த்து ஒரு ஒரு ஒம்போது எட்டு ஒம்போது வயசான தா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே வருது
ஆ
அப்பதா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த புரியக்கூடிய தன்மையே வந்து தெரியுது பிள்ளைங்களுக்கு அது வரைக்கு நம்மளுக்கு கொஞ்சோ கஷ் டோந்தா ஆமா
வெச்சு டென் மினிஸா மேம் இதுல
இல்ல ட்டுவல் மினிட்ஸ் வரிக்கோ ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே தேங்க் யூ